ஐஷ்
ஹாய்
ஹாய்
ஆ மேம்
கேக்குதுங்ளா
வெல்கம்மு கேக்குதுங்க
ம்
ஆ வெல்கம் டு அவர் ஸ்கூல் வெல்கம் டு அவர் ஸ்கூல் மேம்
எஸ் மேம் சொல்லுங்க
ஆ என்ன டீட்டெயில்ஸு வேணு ஒங்களுக்கு ஸ்கூல் பத்தி நாங்க கொஞ்சோ டீட்டெயில்ஸ் உங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா
ஆமா மேம் எங்ளுக்கு அட்மிஷன்கான டீட்டெயில்ஸ் வேணும் மேம்
அட்மிஷனுக்காகங்ளா எந்த க்ளாஸுக்கு அட்மிஷனுங்க
அ ஃபைவ் டு சிக்ஸ் மேம்
ஃபைவ் டூ சிக்ஸுங்க ப்ரீவியஸ்ஸி எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க
ப்ரீவியஸ்ல வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்குற ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு தா போயிட்டு இருந்தாங்க மேம்
சி பி எஸ் சி போர்டுங்களா இல்ல ஸ்டேட் போர்டுங்களா
ஆ மெட்ரிகுலேசன் ஸ்டேட் போர்டு தா மேம்
ஸ்டேட் போர்டுங்களா ஓகே மேடம் இப்ப என்ன ரீசனுக்காக நா இங்க ஸ்கூல் அப்ரோச் பண்ணிருக்கீங்கனு கேக்லாமா
ட்ரான்ஸ்ஃபர் மேம் உங்க ஸ்கூல் வந்து நாங்க ஒர்க் பண்ற எடோ இப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகற எடத் கு பக்கத்துல இருக்கு மேம் அந்த ஒரு ரீசனுக்காக தா இப்ப பக்கத்துல ரெண்டு மூணு ஸ்கூல் சேர்ச் பண்ணோ
ஆ
அதுல வந்து உங்க ஸ்கூல் எங்களுக்கு பெஸ்டா தோணுச்சு அதனால தா அத பத்தி கொஞ்சோ டீட்டெயில் கேக்கலாம்னு வெயிட் பண்ணாங்க
ஓகே ஓகேங்க உங்களுக்கு எந்த எது பத்தி டீட்டெயில்ஸ் வேணுனு சொன்னிங்கனா அத தவிர உங்களுக் கு நா டீட்டெயிலா சொல்லிருவேங்க
மேம் இப்ப அட்மிஷனுனா இப்ப உங்க க்ளாஸ்ல ஆல்ரெடி இருப்பாங்க நியூவா இப்ப இப்ப வரது ஸ்டுடென்ட்ஸ் எடுக்கரிங்களா இல்லையான்றது ஃபர்ஸ்டு எங்ளுக்கு தெரியுனு மேம்
ஓகேங்க
அப்றோ வந்து எப்டி என்ட்ரஸ் வெப்பீங்ளா இல்ல டேரெக்ட் இன்ட்ருவியூ அந்த மாரியா பசங்கள கொஸ்சின் கேட்டு பண்றீங்ளா
எங்க ஸ்கூல் நார்ம்ஸ் படி நாங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக ஒரு டேட் அன்னோன்ஸ் பண்ணுவோ உங்ளுக் காக
செரிங்கமே
அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்துருங்க அ ஸ்கூல்க்கு வந்து ஒருப் ஃபார்ம் ஃபன்ல் ஃபில் பண்ணி குடுத்துட்டிங்னா அங்க அதுக்கான ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோங்க அந்த டேட்டுக்கு வந்து நீங்க வந்து பசங்ள கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழ்தி வைங்க அது பை எண்ட் ஆஃப் த டே வந்து உங்ளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரு அப்போ சப்போஸ் நீங்க செலக்டடுனா நீங்க அன்னிக் கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு போயிர்லாங்க
ஒ ஓ ஆனைக்கு இல் அன்னைக்கே குடுத்துருவாங்ளா மேம் இல்ல நீங்க கொஸ்டின் வந்து நீங்க அவுங்க எண்ட்ரன்ஸ் எழுதுறாங்கன் சொல்லிர் கிங்க கொஸ்டின் வந்து நீங்க எந்த க்ளாஸ பேஸ் பண்ணி ப்ரிப்பர் பண்ணி குடுப்பீங்க மே
அ அவங்க வந்து ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் அ லெவல் ஃபோர்த் ஃபிப்த் லெவல் அத பேசிக் லெவரு அது ஃபண்டமென்ட்டல் அவுங்ளுக்குத் தெ
ஓகேங்க
நீங்க நார்மலா அ பசங்க வந்து என்னென்ன கொஸ்டின்ஸு கே பன்க பேசிக்க ஒரு பே சப்ட்ரக்க்ஷன் அடிஷன் அந்த மாரி மேக்ஸ் ரிலேட்டடாருக்கு ஒரு சிம்பிள் கிராமர் வந்து இங்லீஷ்லருக்கு சய்ன்ஸுக்கு வந்து இந்த மாது பேசிக்கு வந்து உங்குளு பசங்களுக்கானக் கொஸ்டின்ஸாருக்
அ இந்த பேசிக் மூன் சப்ஜெக்ட்ல இருந்துதா நீங்கன்
இந்த மூன் இந்த த்ரீ சப் ஜக் சய்ன்ஸு மேக்ஸு ஓச தமிழு இங்கிலீஷு சய்ன்ஸ் மேக்ஸ் நாலு சப்ஜெக்ட்லியுருக் குங்க அது வந்து பேசிக் ரிலேட்டடாதா உங்ளுக்க இருக்குங்க அப்போ ஃபி ஃபைவ் டு சிக்ஸ் உங்ளுக்கு பீஸ் வேணுன்னா பெர் இயப் ஃபீஸ் வந்து ட்வெண்டி ஃபைவ் தௌசண்ட் வருங்க அ அதுக்கப் பா‌ அப்ப ஸ்கூல் வெஹிக்கிள் நீங்க வந்து ஃப ஸ்கூல் பைக்கிள போகணும் பசங்கச் போர்வேக்ல போகுனுன் நென்ச்சீங்கினா அதுக்கா மன்த்லி வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்காக தனியா பே பண்ணு யூனிஃப் ஃபார்ம் அமௌண்ட்டு வந்து உங்குளுக்கு தனியா குடுப்பாங்க ஒரு ரெண்டு செ செட் ஆஃப் அ அ யூனிஃபாம் ம ஸ்கூல் யுனிஃபாம் ஒரு ஒய்ட் யுனிஃபாம் ஒரு ட்ராக் ஷுட்டு அப்றோ பேகு ப இல்ல நோட் புக்ஸு அத் தெல்லாமே வந்து டிஃபன் பேகு எல்லாமே நாங்கச் ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணிர்றோ உங்ளுக்கு செப்ரேட்டா அது வாங்ணுனு அவசியல்லா ஒன்னு இல்லைங்க
அப்டிங்ளா மேம் மேம் இப்போ ஸ்கூல் வெஹிக்கிள்ளுனு அதுக்கு மன்த்லி மன்த்லி பே பண்ணுமா இல்ல எல்லாமே அட்மிஷன் ஃபீஸ்லியே நீங்க ஆட் பண்ணிருவீங்ளா மேம்
இல்ல இல்ல அது வந்து மன்த்லி மனத்லி பே பண்ணு இப்ப ட்வெண்டி ஃபைவ் தௌசணுனாக் கூட அதுல வந்து இனிஷியல் அமௌண்ட்டு வந்து நீங்க ஒரு டெ ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணா போதுங்க மீதி அமௌண்ட் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்க மன்த்திலியா பே பண்ணிக்கிலா இல்ல நீங்கமா டேமா கட்றீங்னாக் கூட நீங்க டேமா கட்றதுக்கான ஆப்ஷன்ஸு உங்ளுக் கிருக்கு இல்ல பேப் ஏப் இனிஷியலாவே நாங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிர்றோனாக் கூட அது அதுவு நீங்க பண்ணிக்கல அது எல்லாமே உங்க சாய்ஸ்க்கு நாங்க உட்டுறோ மந்த்லி டாம் அதா இனிஷியல் பேமெண்ட் எது வேணாலும் நீங்கள் ஆப் பண்ணிக்கலாங்க
மேம் அ அப்புறோ இந்த ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது உங்க ஸ்கூல இருக்கா மேம்
ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் சிக்ஸ் டு எயித் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குங்க அது க்கு வந்து நம்ப எப்டி கவர்மெண்ட் இந்த எக்ஸாம் வந்து எவரி மா இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்ஸ் இப்ப வந்து நீங்க எழுதுனீங்கன்னா அத்த ஒப் இதுல பாஸ் ஆயட் டிங்கன்னா உங்க பசங்களுக்கு வந்து குஸ் ஸ்காலர்ஷிப் குடுப்பாங்க எங்க ஸ்கூல்ல வந்து இசட் டிரஸ்டட் ஸ்கூலங்கிறதுனால என எங்களுக்கு வந்து நிறைய டிவோட்டிஸ் அ ஆ ஸ்காலர் பர்சன்ஸ் எல்லா இருக்காங்க அவங்க வந்து பசங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்டு இல்ல நோ பேரண்ட்டுக்கு வந்து ஆ ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வந்து டில் டெவல்த் ஸ்டாண்டர்ட் குடுப்பாங்க அ பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களுக் கு இப்ப வந்து நாட் அலௌட் அ அதாவது பேரண்ஸ் இருந்தாலு அதுலயு ரொம்ப புவரர் பேரண்ட் டே அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஏதாவது வந்து ஆ டிஸேபிளடா இருக்காங்க அவங்களால ஒ ருத்தர சிங்கல் எர்னிங் தா பண்றாங்க ஆனா பசங்க நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சா இருந்தாலு நாங்க வந்து உங்களுக்காக பசன்ஸ் அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு நாங்க கைட் பண்ணுவோ அந்த ஆப்ஷன்ஸூ எங்க கிட்ட இருக்குங்க
மேம் உங்க என்ட்ரன்ஸ்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா மேம் பசங்களோட இது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்னு ஒரு இது இருக்கு மேம்
ஒ நாங்க ரிஜெக்ட் பண்றதுன்ன வந்து இட் ரொம்ப புவரா இருந்தாதா ரிஜெக்ட் பண்ணுவோ அதாவது எங்க ஒரு நெங் வெங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின் பண் மெயின்டெயின் பண்ணுறோ அது வந்து அவங்களால கோப் பப் பண்ணி வர முடியு செப் ரைட்டா அதுக்காக கோச் பண்றோ அதுக்கெல்லா நீங்க செப் ரேட்டா ஃபீஸ் பே பண்ணி நாங்க ஓகே அந்த ஒன் இயருக்கு நாங்க கோ கோப் பப் பண்றோன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அட்மிஷன் பண்றோ ஆ இல்ல ரொம்ப ரேர் அதாவது கோ பசங்களுக் கொஞ்சோ ஃப்ரியா இருந்தாங்கோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு டீச்சர்ஸ வச்சு அவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இன்னு சிம்ப்ளிஃபை பண்ணி அவங்களுக்கு எப்டி எழுதுணுனு புரிய வெக் புவர் ஃப்ரெண்ட்லி மேனர்ல தா எங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நாங்க நடத்துவோ அதனால உங்களுக்கு அந்த அளவுக்குல்லா ரிஜெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் எல்லா உங்களுக்கு இருக்கு ஆமாங்க அப்புறோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லா இருக்குங்க அதுக்கு ஈவினிங்கினே ஆகு பசங்க அதுல வேணா டேக்ஃபாண்டா இருக்குங்க வாலிபால் ஆ ஃபுட்பால் கிரிக்கெட் ஆ அ டேபிள் டென்னிஸு செஸ்ஸு கேரம்போர்டு இத எல்லாத்து துமே நாங்க ஸ்பெஷலா ஸ்பெஷலைஸ்ட் கோச் வ வர வச்சிருக்கோ அவங்க வந்து ஈவினிங் வந்து செப்ரேட்டா கோச் பண்ணுவாங்க
அப்ப இத்தனை பேரு இத்தனை கோச்சிங்ன்னு இவ்ளோ இருக்குன்னும் போது அதுக்கு எக்ஸ்ட பே பண்ண வேண்டியிரு
இல்ல மேம் அதுக்கெல்லா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எல்லா ஒண்ணு இல்லைங்க உங்க பசங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து அக்காடமிகிலியு நல்லா பர்ஃபாம் பண்ணணு அதே லெவல்ல வந்து ஸ்போட்ஸ்லயும் பர்ஃபாம் பண்ணணு ரெண்டு அவுங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமாங்கிறத வந்து பாப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து டில் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் நைன்த் ஸ்டாண்டர்ட் பேலன்ஸ் பண்ண முடியுமான் பாப்போம் அப் பண்ண முடியலனா பேரண்ட்ஸ் கிட்ட பே உங்ககிட்ட பேசுவோ உ அதுக்கப்பறோ உங்களுடைய டிசிஷன் என்ன இல்ல அ லக்கி கோ வித்து ஆ பிளேஸ் போட்ஸ் போகட்டு எங்களுக்கு மார்க்கு தேவயில்ல ஸ்போர்ட்ஸ்லே இருந்தா ஓ கேன்னா அதுக்காக அலோ பண்ணுவோ இல்ல எங்களுக்காக் கு மார்க்ஸ் தா எங்களுக்கு வேணு அதுனால நாங்க ட்ராப் அவுட் பண்ணிக்கிறோ ஸ்போர்ட்ஸ்லனா அதுலயு நீங்க ட்ராப் அவுட் பண்ணிக்கலாங்க
ஓகேங்க
ஆ வேறு எதா டீட்டெயில்ஸ் வேணுங்களா
இல்லங் மேம் நீங்க அந்த டேட்டு வந்து ஒரு நாள் இருக்குமா இல்ல ஒரு டூ த்ரீ டேஸ் அவைலபிலிட்டி குடுப் ப்பீங்ளா ஏனா அந்த
இங்க நாங்க ஃப்ரீயாவு ல்ல பிரியர் வ வே வ வ வீக் ஹெட்டாவே உங்களுக்கு வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லா நாங்க குடுப் துருவோ மெசேஜ் குடுத்துருவோ ஒன் வீக் பிரியர் பிரியராவே குடுத்துருவோ நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பசங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கலா
ஓகே மேம்
ஆ அப்ற நீங்க ஃபீஸு கொறவா வரும்போது ம வ லஞ்ச்சு எல்லாமே எடுத் ச்சுட்டு வந்துருங்க ஏனா சப்போஸ் இன்கேஸ் அ பசங்களுக்கு வந்து டிலே ஆயிருச்சுனா நீங்க அங்க டிஃபனெல்லா குடுத்து போட்ற மாரி இருக்கு அதுக்கானதா உங்களுக் க்கு வந்து வ எங்க ஸ்கூல் லிட்டில் பிட் கொஞ்ச இன்டீரியர் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க சொந்த வே கிக்கிள் எடுத்துட்டு வந்தாலு பிரச்சன இல்ல இல்லாட்டி எங்க ஸ்கூல் வந்து அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட்லருந்து பிளை பண்றதான சான்ஸு இது அவைலபிள் இருக்கு நீங்க ஸ்கூல் வெயிக்கள் கூட வ இங்க கவ இங்கெ ட்ராப்பிங் ட்ராப் அவுட் இருக்கு அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க
ஆ ஓகே மேம் நாங்க வர்ற அன்னைக்கு கால் பண்றோ மேம் நீங் குடுத்திருக்குற நம்பருக்கு
அ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அவ க வரும்போது எத்தன மணிக்கு வர்ணு என்னென்ன மெட்டீரியல்ஸு டீட்டெயில்ஸ் எல்லா வேணு இங்க எல்லாமே வந்து உங்க அவுங்க ஃபோன் கால் மூலியமாவு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்பிடி இன்கேஸ் வ உங்களுக்கு எதாவ்து டவுட் இருந்தா கூட இ நீங்க அவ்ங்க சொன்றது உங்களுக்கு புரிய்லோ இல்ல அந்த டைம்ல நீங்க அவைலபிளா இல்லேன் னா கூட அந்த மெசேஜ் பாத்துட்டு நீங்க ஃபர்தரா பிரின்ஸ்பலுக்கே ஃபோன் பண்ணி நீங்க கேக்கலாங்க
ஓகே மேம்
ஆ அப்றோ வந்து ஒ ஒன் லி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுங்களா இல்ல வேற எதா கிளாஸ்க்கு எதா அட்மிஷன் இருக்குங்ளா இந்த ஸ் கூல் யாரு உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க
ரெஃபர் பண்ணது எங்க நெய்பர்ஸ் மேம் அவங்க ஆல்ரெடி அவங்க பசங்க அங்க வந்துட்ருக்காங்க அதனால அவங்க சஜஸ்ட் பண்ணதுனால தா நாங்க உங்க ஸ்கூல் அதுவு இல்லாம எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆஃபர் பண்ணி வந்திருக்கோ மேம்
இப்ப நீங்க எங்கிருந்து இங்கெ இப்ப ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க
நாங்க பிளைன்ஸ்ல இருந்து இங்க வந்துருக்கோ மேம்
அங்க சப்போ இன்கேஸ் அட்மிஷன் ஆனா நீங்க அங்க டி சி அதெல்லாமே வாங்கி வந்துட்டீங்ளா பசங்களுக் கான பீஸ் ஏர்லா
டி சி வந்து டிரான்ஸ்ஃபர்ன்பொது கண்டிப்பா குடுத்தாகனு அவுங்களு குடுத்துருவாங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோ டிரான்ஸ்ஃபர்னால்ததா போறோ இதுதா ரீச சனு போது நோ அதர் கோ அவுங்க வேற வழி இல்ல அவுங்க தருவாங்க அதுவே ரூல்ஸே இருக்குறதுனால குடுத்
இல்ல இல்ல எங்களுக்கு வந்து ஒன் மந்த் டைம் ஆஃப்டர் அட்மிஷன் ஒன் மந்த் டைம் இருக்கு இல்ல நீங்க வரும் போயி டிரான்ஸ்ஃபருங்குறனால நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்ளா இல்ல டைம் வா இவ்ளோ வேணு அந்த மாறி நாங்க வந்து குடுக்குற ஒன் மந்த் டைம் தா குடுப்போ
ஓ இல்ல மேம் நாங்க இன்னொ டிசெட் பண்ணி வெக் வெக்கேட் பண்ணி வர்ல மேம் இப்ப ஸ்கூலு வீடு எல்லாமே செட் ஆனதுக்கு அப்பறந்தா அடுத்த ஃபர்தரா அதோட வோக் எல்லா ஸ்டார்ட் பண்ணனு
ஓகே ஓகே மேம் ஒன்னு பிரச்சன இல்லிங்க நீங்க வந்து ஓ வாங்க அதுக் தகுந்த மாறி நாங்க எல்லாமே பண்ணிக்கலாங்க
அ ஏன்னா அட்மிஷன் கெடச்சதுக்கு அப்பறொந் தா அதுக்கேத்த மாறி பக்கத்துல இல்லன்னா கொஞ்சொ டிஸ்டன்ஸா போனா பசங்ளுக்கு ஸ்கூல் பக்கத்துல மறுப்டியு வீடு சேஞ்ச் பண்ண வேண்டியலா
ஓகே ஓகே யுவர் ஆல்வேஸ் வெல்கம் அ கே ஆல்வேஸ் வெல் கம் நீங்க வாங்க ப்ரிஃபர் பண்ணுங்க ஸ்கூல் பா நாங்க பெஸ்ட் எஜுகேஷன் தா குடுத்துட் இருக்கோ நீங்க ரீசெண்டா கூட எங்களதுல வந்து டிஸ்ரிக் ஃபர்ஸ்ட் எல்லா செகண்ட் எல்லா வாங்கிருக்காங்க பெஸ்ட் எஜுகேஷன் இருக் ஸ்போர்ட்ஸு எல்லா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு இங்க பெஸ்ட்டா குடுத்துட் இருக்கோ நீங்க ஒங்ளொடைய ஆப்ஷன்ஸ பாத்துட்டு சீக்கரமா வந்து ஜாயின் பண்ற மாறி பாத்துக்கோங்க
ஓகே மேம் டேங்க் யூ
இ தேங்க் யூ